ஹலோ
ஆ நல் எப்டி இருக்கீங்க நல்லா இருக்கீங்ளா
ஆ என்னதா இருக்க எங் இருக்க
இல்லப்பா நாம எங்கேயாது ட்ரிப்பு மாரி எங்கேயாது வெளில போயிட்டு வரலாமா
எங்க வெளில போல நீ போலானு
ஏதாது ஒரு நல்ல பிளேசாஸ் ஆ நல்ல பிளேசாஸ் சொல்லுங்க நீங்களே
நீயே சொல்லு எந்த பிலேசுனு எல்லா போ முடியூ நா என்ன சொல்றது
ஃப்ரெண்ட்ஸா சேர்ந்து நல்லா ஜாலியா என்ஜாய் பண்ற மாரி ஒரு பிளேஸ்ஸு சூஸ் பண்ணுங்க அப்பதா நல்லா ஜாலியா என்ஜாய் பண்ண முடியு ம்
அது எந்த ப்ளேஸ்னு நீ சொல்லூ எந்த பிளேஸ்னு நீ தா செலக்ட் பண்ணி சொல்லு
பார்க் உம் த இந்த ஒன்டர்ல்லா மார்லாம் போலாமா
ம் போலாமே
அதூ இந்த லீவ் டைம்லெல்லா நல்லா ரஷ்ஷா இருக்கூ ஜாலியா என்ஜாய் பண்லா
அங்க வன்ட்டு
என்னப்பா புரியல
ரோலர் கோஸ்டர் எல்லா ஏற மாட்ட எதுவு ஏற மாட்டியே வொண்டர்லா
பயமாதா இருக்கூ இருந்தாலூ வந்து பாக்கலாம்ல பாத்து என் ஹும் நல்லா டைம் பாஸ் பண்லா
இந்த சண்டே போலா செரியா அப்பதானே வியு இருக்கூ கிராவுடா இருக்கூ ஃபரைடே அந்த மாரி போலா
உம் அதுல எந்த ரைடு பய இல்லாம இருக்கும்
எல்லா ரய்டுமே பயத்தோடதா இருக்கூ
ம் சில்ட்ரன்ஸ்க்கூ தனியா இருக்குன் சொன்னாங்களே
அதா சொன்ன சீசா இருக் க்றோ அது மட்டுந்தா பயோ இல்லாம இருக்கு சில்ட்ரன்ஸ் க்கு அது அடல்ஸ்க்கு
ம் நல்ல நா எல்லா நெறையா ரைட்லா இருக்குன் சொல்லி சொன்னாங்க நம் போய் பாத்தாதா தெரியு
போலா போலா சன்டே இல்லனா ஃபிரைடே கூட்டமா இருக்குன்னா சண்டே கூட்ட க்ரவ்டில்லாம இருக்கணுன்னா ஃபிரைடேல போலா ம்
சண்டேயே போலா அப்பதா நல்லா ஜாலியா இருக்கு க்ரவ்டா
உம் சேரி போலா நா எங்க ச சொல்றது க
ஹலோ
எல்லாருக்கு நீயே சொல்லிடு நா இதுல
ஆ சேர் சேர் நா குரூப்ல சொல்லிற
ம்
தெரியு இல்ல அப்ற எவ்ள ஷேர் போட்லான் சொல்லுங்க
அது பாத்துக்லா அப்பற மாட்டு நேத்து நா அத எவ்ள ஷேரு என்ன
இல்லப்பா யார்ட்டயாது விசாரிச்சிங்னா தெரியும்ல எவ்ளோ எவ்ளோ அமௌண்ட் வருது அப்டின் தெரிஞ்சுகிட்டாக்கா ஆளுக்கு இவ்வளோன் ஷேர் போட்லாம்ல
ஆ அதுதா அது டீட்டெயில் கேட்டுதான சொல்ல முடியு இப்ப தெரியாதுல்ல விசாரிச்சுட்டு என்கொய்ர் பண்ணிதா சொல்ல முடியு நா என்கொய்ரி பண்ட்டு சொல்றே எப்டின்னு செரியா
சேரி இந்த லீவு முடியறதுக்குள்ள கொஞ்ச சீக்கிரமே சொல்லுங்க எல்லார்ட்டயு பேசிட்டு எல்லாருக்கு டே எல்லாருக்கு கம்ஃபர்டபுளான டேட்டா ஃபிக்ஸ் பண்ணம்ல இல்லனா எல்லாரு ஃபங்க்ஷன் அது இதுன் போயிடுவாங்க லீவ் டே அ லீவ் நாள் வேற
அதுக்குதா சன்டே ஃப்ரைடே ஃப்ரைடேல வந்து எல்லாருக்கு ப்ளேஸ்ல வெக்க சொல்ற
ஆ ஓகே
வீக் டேஸ்னா கூட எல்லாரு லீவ் போட்டுக்குவாங்க வீக் என்ட்ல எப்டி வருவாங்க அதுக்குதா சொல்றது லீவ் டேஸ் வேனா வீக் டேஸ்ல வொண்டர்லா இல்லன்னா வேற எங்கயாச்சு கூட போலா ஒண்டர்லா இல்லனா வேற எங்கயாச்சியு வேற எந்த பிளேஸு தெரியாதா
உம் அது நீங்க ஃபிரண்ட்ஸ் குள்ள கேளுங்க குரூப்ல கேட்போ கேட்டுட்டு யார் யார் எ என்னென்ன பிளேஸ் சட்ஜஸ்ட் பண்றாங்கன்னு பாத்துட்டு நம்ம எல்லாரோட ஒப்பினியன்னையு கேட்டுட்டு நம்ம ஃபிக்ஸ் பண்ணலா ஓகேவா
ஆ துல்ல பைக்ல தா நா வர் ருவே
அதாம்பா நம்ம அதுக்குன்னு ஒரு இன்னொரு மீட்டிங் போடலா சோ நம்ம எல்லாரு ஃபிரண்ட்ஸா சேர்ந்து ஒரு மீட்டிங் போட்டா தா அவுங்கவுங்க அவுங்கவுங்க சஜஷன் சொல்லுவாங்கல்ல அப்ப அதுக்கு தகுந்த மாரி நம்ம வந்து டிசைட் பண்ணிக்லா
சரி
இப்ப நம்ம வந்து ஃபர்ஸ்ட் டு வந்து எல்லாரும் ஒன்னா சேர்ந்து பேசுனா தா தெரியு பேசிட்டு அப்புறமா எல்லாரு என்ன சொல்றாங்கன் கேட்டு கேட்டுட்டு அப்புறோ தா நம்ம ஏ டிசைட் பண்ண முடியு ஆனா அதுக்கெல்லா நீங்க கொஞ்சோ விசிய விசாரி விசாரிச்சுக்கோங்க
தார் ட்ரை குரூப்ல வந்து எப்போ ஃப்ரீயா இருப்பாங்கன்னு தெர்ல குரூப் எல்லாரு ஒரே டைம்ல வரமாட்டாங்க டைம் இருந்தா வருவாங்க ஃபர்ஸ்ட் வஞ்சி ஃபர்ஸ்ட்
ஆமாம்பா குரூப் கால் நம்ம குரூப் கால் பண்ணிட்டோன்னா அப்போ வந்து எல்லாருமே ஒரு டைம் ஃப்ரீ ஸ் பண்ணுவாங்கள சொல்லிடுவாங்க நம்ம குரூப்ல் ஃபர்ஸ்ட்ட மெசேஜ் போட்டுர்லா மெசேஜ் போட்டால் அப்போ அவுங்க ஒரு டைம் சொல்லுவாங்க அப்ப நம்ம கால் பண்ணி பேசினா கரெக்டா இருக்கும்
உம் உம் சரி அ வண்டர்லாவா இல்ல என்னன்னு அவுங்களே சொல்லட்டு
உம் நம்ம குரூப்ல போட்டர்லா அவுங்க சொல்லுவாங்க அப்ப நம்ம வந் து கான்ஃபரன்ஸ்ல பேஸ்லா பேஸ்னா தெரியுல்ல
உம் சரி சரி
ஆனா எப்டியாவது இந்த லீவ்ல வந்து ஃப்ரெண்ட்ஸா ஒரு ட்ரிப்பு போயிட்டு வந்தாதா நல்லாருக்கு
ட்ரிப்பு போனா போனா வண்டர்லா போனா
லாங் ட்ரிப் ஆஹ லாங் ட்ரிப்ன்னு சொல்றக்கேன் லாங் சரி நம்ம வந்து ஃபர்ஸ்ட் கேட்கலா அவங்க என்ன சொல்றாங்கன்னு பாாரப்போ
எல்லாருமே ஷா்ட் லாங் ட்ரெப் தா சொல்லுவாங்க அ குப் வேனா கெட்டுப்பாரு லாங் ட்ரிப் தா சொல்லுவாங்க
சரி நம்ம கேக்கலா நீங்க அதுக்கிடையில எந்தெந்த பிளேஸ் நல்லா இருக்கும்மந் தெர்லியே இது இல்ல என்ஜாய் பண்ற மாதி நல்லா கொஞ்சோ ஆஹ் என்கரி பண்ணி வச்சுக்கோங்க
சரி நா கேட்டு வைக்கிற பஸ்ட்டு எந்தெந்த பிளேஸ்ல கேட்டு இ போறது சரி பண்ட்டு எப்ப போ னா ட்ரை பண்ணி வைக்கலா
சரி நம்ம அப்ப ஃபர்ஸ்ட்டு குரூப்ல நாளைக்கு மெசேஜ் போடுவோம் எல்லாரு என்ன ரிப்ளை பண்றாங்கன்னு பாாரத்துட்டு நம்ம வந்து எந்த பிளேஸ்ன்றத முடிவு பண்ணலா
உம் சரி நம்ம ஃபர்ஸ்ட் டிசைட் பண்ணிக்கல அப்ரோ குரூப்ல பேசல வேற என்ன பிளேஸ ஒன்றர்ல தட லாங் டப்
லாங் ட்ரிப் போனா நல்லா இருக் க்கு ஆனா எல்லாருக்கு வந்து போயிட்டு வ ரிட்டர்ன் வேற வரணும்ல அதையு யோசிக்கணும்ல
ரிட்டன் தா வந்துருவோமே லாங் டிரிப் வெறவெச்சி கார் எடுதா போகணு
ஆமாப்பா கார் எடுத்துட் தா போகணு இருந்தாலும்ங்க நைட்டுக்குள்ள எல்லாரு வீடு வந்து வீட்டுக்கு வந்துருணமல
அதெல்லா ட்டு சீக்ரோவன்துடாங் தாவரி அல்ல லேட்டா கெளம்பனாதா ஆஹ் டிலே ஆகு
ஓக்கேப்பா பாக்லா.
ம் சாட் இருக்கா வண்டல்லா போலா லாங் போலானு சொல்லீருக்காரு
ம் செர்ரிப்பா நாளைக்கு நம்ம வந்து பிரெண்ட்ஸோடயு பேசுவோ. அவங்க என்ன டிசைட் பண்றாங்கன்னு பாத்துபுட்டு நம்ம வந்து முடிவு பண்ணிக்லா
செரி செரித் செரி என்ன பேசுறாக
ஆ ஓகேப்பா நாளைக் பேசிட்டு முடிவு பண்ணிக்லா.
உம் குரூப்ல அட்டீவ் இருக்கு. குரூப்ல ஆக்டிவா இருப்பாரு.
ஆஹ் ஆஹ் ஆக்டிவாதான்ப்பா இருக்கு.
ம் பாப்பாங்க நாளைக்கு போடுவோ.
ஆஹ் செர்ரிப்பா. ஆஹ் ஓகே ஓகே ஓகே நாளைக் பாக்லா.
சேர்ரி சேர்ரி பாத்துட்டு பேசலா பாய் பாய்